ஹலோ ஆ வணக்கோங்க
வணக்கம் தோழி எப்பிடி இரு
அ நா நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
ம்மா நல்லா இருக்கே
ஆ எல்லா சாப்ட்டாச்சுங்களா
ஆ சாப்ட்டாச்சி தோழி
பசங்க ஸ்க்
இல்ல உங்களுக்கு வந்துப் இப்போ ம் லேட்டலதா தொறக்குறாங்க ஸ்கூல் போல அவங்களுக்கு நாளைக்குன் சொன்னாங்க லெவன் சொன்னாங்க அப்புறோ அந்த வேல்ஸ் ஒரு ஸ்கூல் இருக்குல அதுல வந்துது லே அது வந்து இப்ப சொல்றாங்க செவெடீன் திறப்போ ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுங்க திறப்போ லேட்டா தெறப்போ ஏன்னா அவங்க ஸ்கூல் வந்துன்னு அரேஞ்ச் பண்ணல அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் எவ்ளோக் எவ்ளோ லேட்டா தெரக் பாக்களோ அவளக்கவ்ளோ ரொம்ப ஃபாஸ்டா போவாங்க சிலபஸ் அதுதா கொஞ்ச பயோ வேற ஒண்ணு இல்ல
ஆமா மா தோழி கரக்ட் தா
நா நா அதுவு சொல்லிட்டே அவங்கிட்ட எல்லா நீங்க எவ்ளோக் எவ்ளோ லேட்டா தெரக்கீங்களோ நீங்க அவங்க சிலபஸ்ஸ கவர் பண்ணுவீங்க ஆனா கொழந்தேல் வந்து அவங்க அவங்கள புஷ் பண்ண முடியாது நாங்க அப்டின்னு சொன்னே
சேரி சேரி சொல்லே ஏன்னா மத்த பசங்கல்லா போய் மத்த பசங்கல்லா போய் தா ஒரு வாரோ ஆயிர்ச்சுல ஸ்கூல் தொடங்கி ங்கி ஒருவாரோ ஆய்ட்டு உ
மத்தவங்க்கு ஓபன் ஆயிட்டு எல்லா ஸ்கூலு அத்தா
பசங்க இருக்கனாலு உங்களுக்கு வேலையு ஜாஸ்தி
ஆமா வேலயே கரெக் க்டா இருக்கு அவங்கள பாக்றது வேலையே பெரிய வேலையா இருக்கு எல்லாத்தையு அவங்க பிளே டாய்ஸ் எல்லா எடுத்து கீழ போடவு அத எடு எடு எடுக்கிற ஆள்கள் வந்து மேலத்துக்கு வைக்க மாட்டாங்க ஏன்னா இன்னைக்குள்ள டாப்பிக் வந்து நம்ம என்ன பேச போறோனா இந்த விலங்குகள எப்படி பாதுகாக்கணு அத பத்தி பேசுங்க ஏன்னா நம்ம வந்து இப்ப நிறைய விலங்குகள்ல்லா நீங்க பாருங்க அப்போ உள்ள விலங்குகள் நெறையா விலங்குகள்லா இப்போ அதோட இடங்கள்லா அழி அழிந்து விட்டது நெறைய ஏன்னா விலங்குகள் வந்து விலங்குகளுக்கு வந்து இயற்கையின் முக்கியத்துவோ ரொம்ப அங்கமாகு ஏன்னா அவ சுற்றுச்சூழல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த விலங்குகள் வந்து சுற்றுச்சூழல வந்து சமநிலையா பாதுகாக்கறதுக்கு உதவுது ஏன்னா பாருங்க நெறையா எடத்துல மனிதர்களுக்கு வந்து பல வழிகள் இருந்தாலு அவங்கள வந்து பயனளிக்கு வந்து விலங்குகள் தா ஏன்னா அவங்க நெறையா பாருங்கனால வீட்டுல வந்து பெட்ஸ் வந்து ரொம்ப அன்பா வளப்பாங்க அன்புடனு அத பாக்கனு நீங்க என்ன நீங்க நா ஒரு எடத்துல பாத்தே ஆக்சுவலி நா வகேஷன் லீவு காண்டி கொஞ்சோ அவுட் ஆஃப் பண்ற போனே அப்போ எங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங் ங்க அவங்க ஜூக்கு போலா அப்டின்னு சொல்லி கூட்டு போனாங்க அங்க ஒரு லைன் தா அந்த லைன் வந்து என்ன ஆகுது அப்டின்னா அவர் வந்து சின்ன குட்டில இருந்து எடுத்து வளத்திருக்காங்க ஆ ரொம்ப தீடீர்னு வந்தோனே நெனச் சத்தோ போத்திச்சு என்னடா இது சத்தோ போடுது அப்படனுப்போ அது அப்போ எல்லாரரு சொன்னாங்க இல்ல இவர் சின்ன குட்டில இருந்தே எடுத்து வளத்துருக்காங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லா பண்றது தடவி குடுக்கறது ஒரு எ எந்த ஒரு அனிமலு நம்ம அன்பா வந்து பாக்கம் போ வந்து அது வந்து நமக்கு அப்ப வந்து தீங்கு விளைவிக்காதுனுதா சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு அந்த லைன் வந்து அவர் வந்த உன்ன ரொம்ப அவா சத்தோ குடுத்து அது வரவேக்குது அவர பாத்த உன்னே கால ரெண்டு மேல போடுது அது பெரிய லையன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந் சி அப்பறவு நெறையா சுற்றுலா பயணிக வந்து அவங்க கூட நின்னு ஃபோட்டோ எடுத்தாங்க அப்பற அவங்க நின்னனா அந்த லைன் ஒண்ணு செய்ய மாட்டேங்க்குது இல்லன்னா அது வந்து மத்தாள் போனா உரு உர்ருங்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற ஆள் வந்து அது வந்து வண்டி உள்ளதா இதா இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து வெல் தெல்லாம் பாத்தீங்கன்னா நறைய வேட்டையாடுறாங்க இந்த இந்த வேட்டையாடுறாங்க எதனால வேட்டையாடுறாங்கன்னா காடுகள் அழிப்பதனால மற்றும் சுற்றுச்சூழல் மாசுப்பாடு காரணமே இந்த விலங்குகள் வந்து அழியும் நிலை வந்து ரொம்ப காரணமா உள்ளது ஏன்னா நீங்க பாருங்க இந்த இயற்கை நிலைய வந்து எந்த மாரிஸ் சமநிலையா நம்ம கொண்டு வரணு இந்த காடுகள் அழிகிறதன் மூலம் வந்து என்ன ஆகுதுன்னா இயற்கையின் சமநிலை வந்து பாதிக்கப்படுது விலங்குகள வந்து பாதுகாப்பது வந்து ஒரு ஆ கா அதனாலதா நம்ம ஒரு காட்டையே இது பண்றோ ஆனா அந்த காட்ட வந்து நம்மளுக்கு தேவ இல் இல்ல அப்டின் சொல்லி அழிக்க பாப்போ அந்த விலகுகள் எல்லாமே என்ன ஆகுது ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருது ஆ ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சப்போ அத கட்டி போட்டு நறைய விலகுகள் எல்லாம் பாருங்க கூட்டுல அடச்சு போட்டு துன்புறுத்துதாங்க அந்த அத ஃபிரியா உடணுஸ் சாப்பாடு கொடுக்கணு அந்த மாதிரி ஒடம்பு வந்து ஒரு அன்பா நடத்தனோ அப்டின்னா அது வந்து எதுவும் பண்ணாது இன்னொன்னு வந்து நீங்க நா எங்கூர் சைடுதா விலங்குகள் பாதுகாப்புன் சொல்லி ஒரு இது இருக்கு அங்க வந்து விலங்குகள வந்து யாரு துன்புறுத்துனாங் ங்க அந்த மாரி இருந்தா அவங்க வந்து ஏக்க்ஷன் எடுப்பாங்க உயிரினங்கள வந்து நம்ம பாதுகாக் க்கனு அவங்க அது அது வந்து எதுர்கால சந்ததிய வந்து எப்புடி இயற்கையோட பாதுகாத்து வளக்கணு அப்டின் சொல்லி ஏன்னா இப்ப பாருங்க நீங்க என்னன்னா நா நறைய எனோ வந்து இப்ப அழிஞ்சிட்டே வருது ஏன்னா ஒரு என் ஏதோ ஒரு எனோ எனக்கு சரியா இப்ப ஞாபகோ இல்ல உங்களுக்கு தெருஞ்சா அத பத்தி சொல்லுங்க
ஆ கரெக்ட்டுதா தோழி நீங்க சொல்றது கரெக்ட்டுதா இப்ப நறைய விலங்குகள் எல்லா அழுஞ்சுட்டு அழிச்சிட்டு வர்றாங்க இன்னொன்னு என்னன்னா நீங்க சொன்ன மாரி காடுகள்ல வந்து இப்பல்லா தண்ணி இதெல்லா இல்லாதனால இந்த வெயிலு இந்த டைம்ல எல்லா நெறைய உயிரினங்கள வந்து நம்ம ஊருக்குள்ளயே வந்து வருதுன் சொன்னீங்க உதாரணமா எங்க ஊர்ல வந்து நீங்க சொன்ற நெறைய இந்த காட்டெரும அ புலி சிங்கோ கரடி எல்லாமே இப்ப ஊருக்குள்ளயே வர ஆரம்பிச்சிருச்சு முந்திய எல்லா காட்டெருமன்னா ரொம்ப தூரத்துக்கு ஒண்ணு வரு எல்லா பயந்து யாரு வேலைக் போ மாட்டாங்க வீட்லயே இருப்பாங்க ஆ ரொம்ப பயப்படுவாங்க இப்ப வந்து அது வந்து நம்ம வீட்ல இருக்குற ஒரு ஆடு மாடு மாரி ஆயி போச்சு ஏன்னா நெறைய அது வந்து ஊருக்குள்ள வர வர எல்லாமே பாத்து அது பழகி இப்போ அது பக்கத்துல அது நடந்து போக போக நாங்க பக்கத்துலயேதா போயிட்ருக்கோ ஒரு சில எடத்துல வந்து அது ரொம்போ அது அது ஒரு இதுல இருக்கும் போது யாராவது போனா அது அடிக்கதா செய்யுது மத்தபடி அது நம்ம ஊருல நம்ம கூட இங்க பழக ஆரம்பிச்சொன்ன நம்மள வந்து அது எதுமே பண்றதில்ல நம்ம அது எது எப்புடி துன்புறுத்தாம இருக்குறோமோ அந்த அளவுக்கு அதுவு நம்மள துன்புறுத்துறது இல்ல நம்ம எதாவது பண்ணி அத அடிக்கிறதோ தொரத்துறதோ அந்த மாரி செய்யும்போது மட்டுந்தா அந்த விலங்குகள் வந்து திருப்பி நம்மள தாக்க ஆரம்பிக்குது இப்போ கொரங்கெல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க ஊர்ல வந்து எப்போமே நெறைய இருக் போங்க தோழி கீழெல்லா அந்த பிலேஸ்லெல்லா ரொம்ப வெயிலா இருக்கு அது வந்து தண்ணி எல்லா இல்லாம எல்லா இப்ப எங்க ஊர் பக்கோ வந்துருச்சு எப்டியே எங்க ஊர்ல காலையிலிருந்து சாய்ந்துரோ வரைக்கு கொரங்கு தொல்ல தாங்கவே முடியாது வீட்டு வந்து கதவையே நாங்க தெறந்து வெக்க மாட்டோ தெறந்து வெச்சா வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே தூக்கிட் போயிரு ரொம்ப அட்டகாசம் பண்ணு ஆனா அந்த கொரங்குக்கு நம்ம பயந்து அத அடிக்கவோ கல்லெடுத்து வீசவோ செஞ்சோன்னா அது திருப்பி நம்மள தாக்கதா வருது இல்ல அது பாட்டுக்கு ஓரமா ஒரு எடத்துல நாங்கள்லா இருக்குற சாப்பாடெல்லா எடுத்து சாப்புட்ருக்கு நம்ம பாட்டுக்கு போறோன்னா அது வந்து நம்மள எதுமே பண்றது இல்ல நீங்க சொன்ன மாரி நம்ம எப்டி அத வந்து அப்ரோச் பண்றோமோ அது மாரிதா விலங்குகளு நம்மகிட்ட இருக்கு நம்ம அத துன்புறுத்தாம இருக்குற வரைக்கு அதுவு நம்மள எதுமே பண்ணாது இல்லைங்களா
கண்டிப்பா நம்ம அத வந்து துன்புறுத்துதோ காயப்படுத்துறதோ அதனால அவன் அதுக்கு வந்து கோவோ வந்து நல்லா பண்றே நீங்க நா என்னோட சிஸ்டர் வீட்லதா ஒரு டாக்கு வளக்குறாங்க உண்மைக்குமே அது வந்து பெறந்து கண்ண மூடி ரெண்டு நாளுதா இருந்துச்சா அத கொண்டு போயிட்டாங்க உண்மைக்குமே அவ்வளோ பாசமாக வளப்பே எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க பாரு உங்க அக்கா எப்டி வளக்குறா நாய அப்புடின் ஏன்னா அத என்ன பண்ணுவோ என்மா தங்க பிள்ள தங்க பிள்ள என்னாச்சு என்னாச்சு சாப்புட மாட்டுங்குறானே சாப்புட மாட்டுங்குறானே அப்டிம்பா அது வீட்ல வந்து ஒன்னி அது கோர்ட் ரைஸ் வெக்கு எது சாப்புடலனா ஃபோன் பண்ணி அவங்க ஒரு நாள் நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தோ வெக்கேஷன் லீவ்க்காண்டி ஃபோன் பண்ணி சொல்றா பிரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்க அப்டி சொல்றா நா சொன்ன யாருக்கு பிரைட் ரைஸ்ஸு அப்டின்ன அவ சொல்றா எங்க தோனி எங்க டீனோவுக்குதா அப்டின் சொல்லி சொல்றா அப்ப உல்லா எனக்கு ரொம்ப ஆஸ் வீட்ல அவங்க எல்லாரு இட்லி சாப்டுறாங்க தோசை எல்லா சாப்புடுறாங்க ஆனா மெனக்கெட்டு பிரைட் ரைஸ் சொல்றா சாப்புடு நம்ம கடைல பிரைட் ரைஸ்ஸு பிரியாணி அந்த மாரிதா வாங்கி குடுப்போ என்ன செய்ய நம்ம நம்பி வந்துட் ட்டு அதுக்கு டெய்லி குளிச்சாத்துது ஷேம் பெண்ண அது மாரி எங்கியும் போணுன்னா கார்ல வந்து பிரெண்ட்டு சீட்ல உக்காந்துரு அவ்ளோ என்ன சொல்லுவாங்க அதுதா பிள்ள மாரி பாத்துக்கிடுதா எனக்கு அத பாக்கும்போது வந்து ரொம்ப ஆச்சிரியமா இருக்கு இந்த மாரி நெறைய எடத் இதுல வந்து அந்த மாரி அனி அன்பா வளக்கும் போது வந்து ஆ உண்மைக்குமே அந்த போன ஜென்மத்துல எதோ புண்ணியம் பண்ணிருக்கு அதுதா அவங்க வீட்ல இருக்குன் நெனச்சுக்கிடுவ
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப உதாரணத்துக்கு எங்க எங்க வீட்லயு இந்த மார் ஒண்ணு இருக்கே எங்க மாமா வந்து வீட்ல ஒரு பூன வளக்குறாங்க அந்த பூன வந்து அது சொன்ன மாரி ஒரு புள்ள மாரிதா வளக்குறாங்க அது எப்டின்னா ஏக்சுவலா எங்க மாமாக்கு ரீசன்டா ஒரு ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணும் போது எங்க அத்த கூட இருக்கணு ஆனா அவர் சொல்றாரு நீ எ கூட இங்க வந்து இருக்காத நீ இருந்தன்னா பூ அங்க புள்ள தனியா இருப்பா நீ வந்து அங்க இரு அவனுக்கு சாப்பாடு குடுக்கணு அவனுக்கு எதாவது செய்யணு அவ வீட்ல தனியா உட்டு வந்தா பயப்படுவான் சொல்லி எங்க அத்தைய வந்து ஹாஸ் ஹாஸ் பெட்டல்கே வரக்கூடாதுன் சொல்லிட்டாரு அப்போ நாங்க சத்தம் போட்டோ ஏ மா இவ்ளோ ஆப்ரேஷ் பண்ணிருக்கீங்க அவங்க இல்லாம நீங்க எப்படி எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு அது பசங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க அவங்க வந்துட்டாங்கன்னா பையன அங்க வீட்ல யார் பார்க்குறது அவன அப்டினு சொல்லிட்டு அங்க அவன தனியா வீட்ல இருந்து பூனைய பாத்து அதுக்காகவே எங்க அத்தை வீட்டுல இருந்தாங்க அப்போ நாங்கல்லாம் இப்படியுமா நீங்க வளப்பீங்க பூனைய நாங்க எல்லாம் அப்போல்லாம் பயப்படுவது காலத்துாம் வந்துச்சுன்னா ஐயோ மாமா மாமா ஒண்ணு என்ன பண்ண ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கூடயே இத்தனைக்குமே அவங்க வீட்டுல எல்லாத்துக்குமே வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்போ நான் சொல்லுவேன் வீசிங் இருக்குனீங்க பூனை வளர்க்குறீங்க அதனுடைய டஸ்ட்டெல்லாம் போகும்போது அது ஜாஸ்தி தானம் மாமா ஆகும் அப்படின்னா இல்லை எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அவள் இல்லலைனா தான் எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து அவ்வளோ பாசமா ஒரு புள்ள மாரி வளர்க்கறாங்க நம்ம உடல்நிலையை வந்து ஒருத்தர் பார்கறதுக்கு வேண்டாம் நீ என்னனைபபாக்ற அவனை பாக்றதுத முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு உயிரினத்தை வளர்க்கறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அந்திரி நாங்க என் பையன் ரொம்ப ஆசைப்படுவோம் இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு ஆனா எங்க வீட்டுல அலோ பண்ண மாட்டாங்க அவரு வேண்டாம் ஏதாவது ஒன்னு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துரும் ஏதோ ஒண்ணு ஆயிரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல அவரு ஒத்துக்கல ஆனா அவங்களுக்குெல்லாம் அது ரொம்ப இஷ்டோம் தோழி
ஆனா நீங்க சொல்லறது உண்மைதான் தோழி ஏன்னா என்னோட சிஸ்டரை விட்டு என்ன பண்ணுவாங்க எங்க போனாலுமே அதை கொண்டு போயிருவாங்க கொண்டு போயிட்டு வந்துடுவாங்க ஆக்சுவலி இப்போ நாங்க வந்து நார்த் சைட்ல இருக்கப்போ வந்து வந்தாங்க அப்ப போல டூ டேஸ் ட்ரெயின்லயெல்லாம் ட்ராவல் பண்ணி கூட்டுட்டு முடியாததுல்ல அப்ப போல என்ன பண்ணாங்க அதுக்கு ஒரு ஹாஸ்டல் இருக்காம் பைசா கட்டி பைசா கட்டி சேக்குற ஹாஸ்டல்றது சொல்ற நான் வந்து ஒரு ரண்டு நா நாளைக்கு வந்து பை தௌசண்ட் கொடுத்து வந்திருக்கேன் தங்கபுள்ள சாப்பிடுதோ சாப்பிடலயோஅங்க இருந்தாலுமே அதே பேச லாஸ்ட் டைம் வந்து போகும் போது அது சாப்பிடல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிபுட் குடுக்கல அதனாலந்தப்ப நாங்க வந்து அங்க போய் அதுக்கு என்னல்லாம் பிடிக்கும் கிரேவி இந்த டாக்குன்னு தனியா கிரேவி இருக்கும் அதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு வந்திருக்கோம் எப்படி பாக்குறாங்க தெரியலே அத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பா மேடம் ரொம்ப நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பாக்க ஏச்சன் நானாவது இந்த ஜென்மத்துல ஒரு நாயாப் பொறந்து வீட்டுக்காரட்டு வந்திருப்பல இது ஒரு நல்ல பாக்கியம் கேம்லா அப்டின்னு சொல்லிட்டு
கண்டிப்பா கண்டிப்பா நாளைக்கு பேசலாம் செரிங்கதோழி வைக்கிறேன்